ம் ஹலோ என்னம்மா
இருக்கீங்க நல்லா இருக்கிங்களா
ஆ நல்லா இருக்கேன் நீ எப்டி இருக்க
ஆ நீங்க எப்டி இருக்கீங்க பசங்களா எப்டி இருக்காங்க வீட்ல எல்லாரும் எப்டி இருக்காங்க
ஆ நா எல்லா ரும் நல்லா இருக்காங்க எல்லாரும் வந்து அவுங்கவுங்க வேலக்கி போயிருக்காங்க இப்ப நான் மட்டும் தனியாதான் இருக்கேன்
செரி செரி அப்புறம் என்ன வேல பண்றி கீங்க
என்னப் பண்ண சாப்ட்டாச்சி மதியானம் லஞ்சு சாப்ட்டு ட்டு படுத்துட்டு ஆ அப்டியே வந்து ஆ டிவி பாத்துட்டு டிவியே பொழுது போக்கிக்கிட்ட உக்காந்துருக்கோம்
சரி நாங்களா இப்பயு நாங்களும் அதேதா மன்ச்சிரா லஞ்ச முடிச்சிட்டு அப்டே சும்மா படுதிருக்கோம் ஆமா தொய்க்கிற மிஷின் வேற ஓடாம போயிடுச்சு அது வேற கொஞ்சம் டென்ஷன் ஆயி போச்சி இன்னைக் கொஞ்சம் டென்ஷன் தான் போங்க
ஏன் வாஷிங் மிஷின் வேர சர்வீஸ் ஆள் யாரையாவது கூப்பலா இல்ல
கூப்ட்ட ஒடனே யாருங்க வராங்க யாருமே வரமாட்டு இருக்காங்க இல்ல
அப்டிங்களா ஆ ஒடனே வரமாட்டாங்க நியர்பை எதாவது பக்கத்துல இருந்தாங்கனா னா வருவாங்கலே சர்வீஸ் சென்டர் ருக்கா கால் பண்ணீங்கனா தான்
ம்
ஆ எப்பிடி உங்க இது ஆட்டமேட்டிக்கா இல்ல வந்து செமி ஆட் டமேட்டிக்கா
அத ஆனா கொஞ்ச ஓடல என்னன்னு தெரியல ஆள் வர சொல்லணு ரிப்பேருக்கு பேருக்கு பாக்குறாங்க பழுது பாார்கக்க வர்றங்களான்னு தெரியல
ஆ சேரி சேரி சேரி பரவாயில்ல வந்துருவாங்க அது துணி துவைக்கன்னா உங்களுக்கு கஷ்டமா இருக்கு
ஆமா இந்த பசங்க சூனிபார்ம் அது இதுன்னு சேர்ந்து பேரும்லட்டா
ஓ சேரி சேரி சேரி
ம்
என்ன சமையல் பண்ணீங்க இன்னைக்கு
இன்னைக்கு நாங்க முட்ட கொழம்பு தாங்க வச்சோ
முட்ட குழம்பா எப்படி பண்ணுவீங்க முட்ட குழம்புன்னா எப்படி பண்ணுவீங்க வெரைட்டியா பண்ணுவீங்களா
நா ஹோட்டல் ஸ்டைல்ல பண்ணிருப்பே எப்படின்னா ஜார் எடுத்து க்கோங்க ஒரு வெங்காய ரெண்டு வெங்காய ஒரு ரெண்டு தக்காளி ஒரு நாலஞ்சு பல் பூண்டு ஒரு ஒரு இன்ச் டு இஞ்சி
ஆ
கெத்தமல்லி இலை கருவேப்பல தயிரு
ஹலோ ஹலோ எங்க ரெசிபி கேட் டே நீங்க பாட்டுக்கு இன்கிரீடியன்ஸ் அடுக்கிக்கிட்டே போறீங்க
அதுதாங்க இதுதா ரெசிபியே கேளுங்க இது நல்லா டேஸ்ட்டா இருக்கு நீங்க சமைச்சு பாருங்க அதுக்கப்புற இது எல்லாத்தையு மிக்சில போட்டு கிரைண்ட் பண்ணிட் டு மசாலாவும் அதுலயே அரைச்சிருங்க இன்னு டேஸ்ட்டா இருக்கு உங்கள்ட்ட கரம் மசாலா இருந்தா போடுங்க இல்லனா நீங்க வீட்டுல இருக்கற மசாலாவே போட்டுக்கோங்க மஞ்சள் கொஞ்ச போட்டுக்கோங்க போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி ட்டு ரெண்டு மூணு எண்ண விட்டு கடாய்ல நல்லா சூட ஆனதுக்கப் அப்புறோ இந்த கலவையல்லா கொட்டுங்க
ரெண்டு மூணு என்னன்னா என்னென்ன எண்ணவு த்தனு ஆ இது தேங்காண்ண நல்லெண்ண அந்த மாரி ரெண்டு ரெண்டு எண்ண ஊத்தணுமா
அப்டி இல்லங்க ரெண்டு சு ரொம்ப காமெடியா பேசுவீங்க தேங்கா எண்ணெய்லா குடுத்தா சாப்பிட முடியுமாங்க
ஏங்க நீ இப்ப நீங்க சொன்னது வந்து ரெ ரெண்டு மூணு எண்ண உத் த்தணு அப்டினீங்களா நா வந்து ஆ
டேபிள் ஸ்பூன் எண்ணங்க எப்டி ஊத் துங்க ரொம்ப காமெடியா பேசுரிங்க உங்கள்ட பேசுனா சிர்ச்சிட்டே ருப்பாம் போல போ சிரிப்பிருந்தா நோயற்ற வாழ் போயிரு போல
அய்யய்யோ பாத்துங்க பக்கத்துல யாரு இல்லாதப்ப தனியா நாம சிரிச்சி ட்டு உக்காந்தோன்னா அப்பறோ என்னடா லூசு மாரி சிரிச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லிடுவாங்க
ன்னு டேபிள்ஸ்பூன்
ஆ ரெண்டு மூணு எண்ணன்நீங்க ஆ தெரி அதுக் பரவாயில்ல எனக்கு புரிஞ்சிச்சி நா சும்மா உங்கள கிண்டல் பண்ண இல்ல ரெண்டு மூணு எண் எண்ணன்னது தேங்காண்ண நல்லெண்ண கடலெண்ண அந்த மாரி ஏதாவது வெரைட்டியா நீங்க இல்ல எத ஸ்பெஷல் ரெசிபினு சொன்னீங்களா
அது நல்லாவே ஸ்டைலாயிருக்கு டேஸ்ட்டாவுயிருக்கு நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க ஒரு அதுக்கப்பறோ நல்லா கொதிக்க விட்டு கொஞ்ச நல்லாவே தண்ணி ஊத்திக்கோங்க அப்பதா இல்லனா கிரேவி மாத்ரி ஸ்செமியாயிடும்
ஓ இப்ப நீங்க நீங்க சொன்ன இன்கிரீடியன்ஸ் எல்லாத்தையுமே வந்து மிக்சில போட்டு அரைச்சிட்ணுமா ஓ ச்செரி அப்ப பச்ச கலர் ஆயிராது ஹே
அதுதான் டேஸ்ட்டே நீங்க சாப்பிட்டு பாத் சொல்லுங்க ரெஸ்பீஸ்
ஓ அப்டிங்களா சரி சரி சரி ஆஹ் அதுக்கப்பற
டேஸ்ட்டாயிருக்கு
ஓ செரி செரி சரி ஆஹ் எல்லாத்தயும் கிரைண்ட் பண்ணிட்டு நம்ம கடாய்ல எண்ண போட்டு இந்த அரைச்ச பேஸ்ட்ட அதுல போட்டுட்னுங்களா
ஆமாங்க போட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு நல்லா கொஞ்சம் தண்ணி ஊத்திட்டு முட்ட எல்லாம எத்தனை வேணுமோ உங்களுக்கு தேவையான முட்ட எத்தனை பேர் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரிஉடைச்சு ஊத்தி இல்ல அவுச்சும் போடலாம் உடைச்சு ஊத்தினா இன்னு நல்லா இருக்கும்
அப்படியே உடைச் உடைச்சி அந்த மசாலால அப்படியே ஊத்திடுனு
ஆமா உத் நல்லப் கொதி வந்ததுக்கப்ற கொதி வந்ததுக்கப்ற ஒரு த்திட்டு கொஞ்ச நேரம் அந்த முட் வேகுற வரைக்கு வச்சிட் ட்டு லாஸ்ட்ல கொத்தமல்லி தூவி இறக்கி சாப்ட்டு பாருங்க அமிர்தம்மா இருக்கு சாப் படுக்கு
வாவ் அஹ் கேக்கம்போதே வாயில் எ எச்சி ஊருதே ஆய்யா
டேஸ்ட்டா இருக்கும் சாப்பிட்டு பாருங்க
இந்த முட்டை குழம்புபோட பேரு முட் முட்டை குழம்பு தான்
குழம்புதான்
ஏதோ எதுவும் ஸ்பெசிபிக்கா வந்து அதுக்கு ஸ்பெஷல் நேம் அதெல்லாம் எதுவும் இல்ல
அப்படிலாம் இல்லங்க
இல்ல இப்ப சிக்கன்லயே வந்து பெப்பர் சிக்கன் ஆஹ் அந்த சிக்கன் இந்த சிக்கன் கிரில் சிக்கன் அப்படின்ல்லாம் சொல்ற மாதிரிக்கு முட்டை குழம்பு அதுக்கு வேற பேரு இல்ல முட்ட
ஆமாவ் ஆமா ஆமா அதுவு டேஸ்ட்டா இரு க்கு ஆனா நீங்க சாப்ட்டு ட்ரை பண்ணி பாத்துட்டு சொல்லுங்க
செரி ஓகே நீங்க சொல்லிருக்கீங்க ஆ ஒரு நாள் நா வந்து ட்ரை பண்ணி பாத்துட்டு கமென்ஸ் எப்புடி வருதுன்னு எ பசங்களுக்கு நா டிஃப்ரெண்ட்டா தா எதாவ்து செஞ்சு குடுப்பே செரி இப்ப நீங்க சொன்ன அயிட்ட த்தையு செஞ்சு குடுக்குறே
ம் சேரிங்க பாருங்க
பரவால்ல ஒங்க கிட்ட பேசுனதுக்கு ஒரு ரெசிபி சொல்லி குடுத்துருக்கீங்க நா செய்வே நானு கொஞ்சொ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா முட்ட கொழம்பு வந்து பாயில் பண்ணி செய்வே ஒடச்சி ஊத்தியு பண்ணுவே அதுக்கப்புறமா முட்டைய ஒட ச்சு பீட் பண்ணி அத வேக வச்சு எடுத்து கட் பண்ணி பன்னீரு கியூப்ஸ் மாரி போட்டு அப்புடியு பண்ணுவே அ நறைய வெரைட்டி செரி இப்ப நீங்க நீங்க சொன்ன மெத்தடு நா ட்ரை பண்றே அதே மாரியே பசங்களுக்கு இந்த இப்ப ஹெல்தியா ஸ்நாக்ஸு அந்த மாரி குடுக்குறதுனா என்ன குடுக்லா
காலைல சுண்டல் குடுங்க மதியானம் முட்ட அவிச்சு குடுங்க அந்த மார்லா
ம் ஈவ்னிங்ல என்ன ஸ்நாக்ஸ் குடுப்பீங்க ஒங்க புள்ளைங்களுக்கு
சுண்டல் அவிச்சு குடுக்லாங்க நல்லாருக்கு அதுவு சாப்புடுவாங்க இந்து அப்புடி ஒங்களுக் புடி க்கல்ல இனிப் புடிக்குனா வேர்க்கடல இனிப்பு வேர்க்கடல இருக்குதுங்ல அப்புடி கூட வாங்கி வச்சு குடுக் லா அதுவு நல்லாதாருக்கு
அது என்னங்க இனிப்பு வேர் கடலனா புரியலயே ஓ அ ஆ கடல மிட்டாய தா இவ்ளோ அழகா சொன்னீங்ளா
ம் ஆமாங்க
செரி செரி செரி ஆ நா கூட கடல்ல இனிபபா ஏதோ வேர் கடல இருகு க்குபோல அப்டினு பாத்தே
அதெலா கடல மிட் ட்டாய் அது நல்ல ஸ்நாக்ஸ் தா ஆனா வந்து அது ஒன்னு ரெண்டு தா பசங்க சாப்டுவாங்க ஆ ஹெல்தியா நா வந்து சேலடு அந்த மாத்ரி ஏதாது கேட்டவங்க கிட்ட ரெசிபி சொல்லுவீங்கனு பாத்தே சேரி பரவாயில்ல
செரிங்க அப்றோ வேற என்ன கத
வேற என்ன னா நீங்க தா சொல்லணு
வேற வேற நீங்க ஏதாது ரெசிபி ப்பி சொல்லுங்களே
அ உங்களுகு என்ன மாத்ரி ரெசிபி வேணு
ஆ ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தா
ஈவினிங் ஸ்நாக்ஸ் பசங்க சுண்டல்லா சாப்டுவாங்களா
ஆ சாப்டுவாங்க சாப்டுவாங்க
அ அப்ப என்ன பண்ணுங்க இந்த வெள்ள பீச்ல வந்து நம்மளுகு கிடைக்கு பாதீங்களா வெள்ள சுண்டல் அத வந்து ஆ அத வந்து ஓவர் நைட் சோக் பண்ணி எடுதுகோங்க எடுது பாயில் பண்ணி வச்சுட்டு என்ன பண்ணுக கேரட்டு மாங்கா கொஞ்ச ப பச்ச மொளகா அதுகப்பறோ வெங்காயோ கொத்தமல்லி எல்லாதையு நல்லா ஃபைனா சாப் பண்ணிடு கொஞ்ச இந்த சுண்டல வேக வச்ச இது பண்ணி அதுல கொஞ்ச மஞ்சதூள் போடு உப்பு போடுதா நம்ம வேக வைக்கிறோ வேக வச் ச்சி நல்லா இது கொலய வேக வச்சு எடுத்துட்டு இந்த ப்ரிபேர் பண்ண எல்லாதயு வந்து பச்சையா போட்டு ஒரு கெளறுகெளறி ஆ கடாயில வந்து கொஞ்சமா கடுகு உளுந்து போட்டு தாளிச்சு அப்டியே போட்டு இத அப்டியே ஒரு கெளறி கெளறி எடுத்து சாப்டிங் ஏனா லெமன் கொஞ்ச ஸ்க்வீஸ் பண்ணிகோங்க
ஓ சூப்ரா இருக்கு போலயே உ
ஸ்நாக்ஸ் ஏனா இப்ப பீச்சுக்கு போனா பசங்க சுண்டல் இந்த மாத்ரி மாங்காலா போட்டு விரும்பி சாப்பிடுவாங்க அத ஆ அத நம்ம வீட் ட்லே வந்து ஈஸியா ப்ரிப்பேர் பண்ணி குடுத்தீங்கனா
நல்ல ஹல்தி ஃபுட் வி டயட்
ஆமா இல்ல நம்மளு சாப்டுகலா கேரட்டு மாங்கா எல்லாமே போட்ருகுல
ஆமா
உ அதனால உங்களுக்கு நல்ல டேஸ்டாவு இருக்கு ஈவினிங்ல வந்து நம்ம ஒரு சில பீச்சுக்கு போய் சாப்பிட்ட ஃபீலு நம்மளுக்கு கெடைக்கு
ஓ அப்படியா சூப்
ஆ சாப்பிட்டுட்டு சூடா பாக்கட் த்துல ஒரு ஜிஞ்சர் டீ மசாலா டீ அப்படி போட்டு வச்சுட்டு வெயில் டைம் தா இருந்தாலு இந்த காம்பினேஷன் வந்து நம்மளுக்கு கொஞ்ச நல்லா இருக்கு
ஆமா யாரா பண்ணி கொடுத்தா இன்னு நம்ம உட்காந்து சாப்பிடா என்ன நல்லா இருக்கு
சூப்பர் உங்கள மாரி நாலு பேரு தாங்க வேணு ஆ ஆ நம்மளுக்கு வந்து நா நம்மளுக்கு நம்மளே தாங்க செஞ்சு சாப்பிடணு
ஆமாங்க அதேனவோ கரட்டூ தா
பசங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு அப்படியே நீங்களு சாப்பிட்டுக்கோங்க பசங்களுக்கு செய்யறதா நினைச்சு செய்யுங்க அப்படியே நம்ம கொஞ்ச எடுத்து வாயில போட்டுக்கலா அவ்வளோதா
சேரிங்க சேரிங்க அப்புறங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்றீங்க
டரை பண்ணி பாருங்க ஓகேவா
ம் சேரிங்க ஓகேங்க இனொரு நாள் பண்றேங்க
ஓ ஓகே ஓகேமா பாய்